அ கேக்குதாப்பா என்னப்பா பண்றீங்க
மாதியானா ஆயிச்சி என்ன பண்லா அப்டின் யோசிட்டு இருக்கோ இப்பதா சாப் ட்டு முடிச்சோ அடுத் த்தது என்ன அப்டினு அடுத்தது என்ன அப்டின்ற அடுத்த லிஸ்ட்ல உக்காந்துருக்கோ நீங்க என்ன பண்றிங்க உங்கலா முடிச்சிட்டிங்களா உங்கலா என்னால்லா முடிஞ்சிருக்குமே
இல்லப்பா ஒன்னுமே செய்யல இன்னிக்கி என் நாத்தனார்லா வந்திருந்தாங்க காலையில அவுங்க டிஃபன்லா அவுங்க வெளியே வாங்கிட்டாங்ளா அத சாப்டோ சாப்ட்டு அப்டியே உக்கான்டுருந்தோ ஜூஸ் எல்லா போட்டு குடிச்சிட்டு அப்டியே வயிர் ஃபுல்லா இருந் மத்தியானத்துக்கு என்ன செய்யலா அப் யோசனையா இருக்குது அதனால அப்டே உக்கான்டு இருக்க
ஒருத்தரு இதமாரி எடுத்துக்கிட்டாங்கனா வெளியவே வாங்கணுமா வெளியே சாப்டோமா அப்டே தூக்கிப் போட்டோமா அந்த மாரி நல்லா இருக்கு அத வீட்ல உக்காந்து அத கழுவி என்னன் செஞ்சி அடுத்தது என்ன அடுத்தது என்னனு பாக்குறதுக்கு யோசிக்கிறதுக்கு இதுவா இதுதான்டா போ அப்டின் சாப்டோமா போட்டோமான்றது எவ்ளோ நல்லா இருக்கு
நல்ல தா இருக்கு ஆனா என்ன பண்றது இந்த வெயிலுக்கு என்ன சமைக்கிறதுன் ஒரு டாஸ்க்குன்றத விட அத செஞ்சி சாப்புறத அத விட பெரிய பெரிய டாஸ்கா இருந்தது
பெரிய ஆஸ்கா இருக்கு அததா யோசிச்சுட்டு உக்காந்து அது எதாது ஸ்கூலு காலேஜின்னு இருக்கிறப்போ எதையாவது ஒன்னு கட்னோமா கலர்ன சோறு சாப்டோமா போனோமான்னு இருப்போ பரவாயில்ல இதுதா இத்தனைக்கெல்லா போவேன்ட்டு அடுத்து இப்போ என்னடானாக்கா வீட்ல எல்லா வந்துக்கிட்டு இதுவா இப்பிடியா இதே மாதிரியா அப்டியே அந்த கேள்விகள் கேட்கும்போது தா ஒரு நாள் நீங்க போய் செஞ்சி பாருங்க அப்டின்ற இது வருது செஞ்சா தெரியு அப்டிங்கற அதுதா வருது
இன்னொன்னு எதா சமையல் ரூம்குள்ள போணுனெனச்சக்கோங்களே தலையிலேருந்து கால் வறியு மொத்தொ நெனைஞ்சு அப்டி குளிச் விட்டு வர மாரி இருக்குது அதுல போய் அந்த அர மணி நேரம் நின்னு செஞ்சுட்டு வரதான் ரொம்ப மோசமா இருக்குது அது செஞ்சு தன்ட்ட அப்பறோம்அதுல உப்பு இல்ல காரோம் இல் அப்டின்சொல்லும் மோது அப்டியே எல்லா மண்டையிலும் நறுக்கு நறுக்கு இருக்
கொட்டி குட்டி அது தா அது தா அப்பிடிதா இருக்கு ஐஜச்சோ எங்க வீட்லலா அந்த பிடிக்காத இந்த கொழம்பா இந்த கொழம்புக்கு இந்த பொரியல் தான இருக்கும் இது கரெக்டா இருக்கோம் இந்தப் புரியல போய் செஞ்சு வச்சிருக்கியே லநான்வெஜ் எது செய்யக்கூடாது இதேதாணா உனக்கு இது மட்டு தா தெரிமா நான்வெஜ் சொல்றியா ம் நாங்க சாப்பிட்டுக்குறோம் சத்தமே இல்லாம சாப்பிட்டுக்குறோம் ஆனா தயவு செஞ்சு காய்கறிய மட்டும் கண்ல காட்டிறாத என்னத்த சொல்றது ஸ்கூல் இருக்கிறவு தான் க்காய் ப்ரியா குடுத்து எங்கள சாவடிக்கிறேன்னா இந்த வ லீவ்ல இருக்கு போதாது சிட்டி அதா இது டிவி யூடியூப்லல்லா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா செஞ்சு தராங்களா அத வேற எடுத்து சேவ் பண்ணி வெச்சுட்டு இந்த மாரி செய்லாமா அந்த மாரி செய்லாமானு நம்மள வெறுப் இத வெறுப்பேத்தி காட்டுதுங்க தெரியுமா அப்பா என்னதா இருக்கு வீட்ல ம் என்ன சொல்றது பழங்கள
ஆமா என்ன செய்யறதுன்னா இப்போ கவுச்சு எப்டின்னா நல்லா கவிச்சு சாப்டுறதுல உஷாராக்குதுங்க பிள்ளைங்க ஆனா காயி செஞ்சா அந்த காய் மொத்ததையு நம்ம தா உக்காஞ்சு சாப்ட்டு காலி பண்ற மாரி இருக்குது எதுவு தொட மாட்டேக்கிது
அந்த வேலைய
அதுல வேற என் வீட்ல உள்ள அம்மா வந்து இன்னைத்து கேக்குறாங்கம்மா எனக்கு அந்த மூளை செஞ்சு குடுக்குறியாமா அப்டின்ட்டு அந்த மூள எப்டிமா செய்வாங்க
பரவால்ல மூள வந்துட்டு அது தெரிய மாட்டேங்குது அது எவ்ளோ இதுன்றது
அது எப்டி செய்வாங்க மூள தெரியுமா உனக்கு செய்யறதுக்கு
நாம்ளா ந நம்மளுக்கெல்லா கவுச்சு எதுவு சம்பந்தமே இல்ல ஏதோ எதோ கொஞ்சோ கொஞ்சோ எதோ அந்த மீனு கறி இந்த சிக்கனு சொல்றியா இப்ப அததா என்ன பண்ற எங்க வீட்டுக்காரு கிட்ட தலையில கட்டிடுறது அவுங்களே இப்போ நாத்திக்கெழம ஆச்சுன்னா எனக்கு லீவ் விட்டுருவாங்க அது ஒரு நிம்மதியா இருக்கு அவுங்ளே பாத்து அவங்ளே செஞ்சு எதோ கொஞ்சமா எனக்கு மிச்ச மீதி குடுங்க போது நா தின்னுக்கிறே அப்டினு நா இப்போ நாத்திக்கெழமயல எனக்கு லீவ் உட்றே ஹப்பாடி நாத்திக்கெழம காலையில உள்ள போனா சாய்ங்கால தான வெளி ய வருவோ ஆனா இப்போ அதுக்கு லீவுன்றதப்போ அத நெனச்சா வீட்ல ஒரு நாள் நம்மளுக்கு லீவ் குடுக்குறாங்க நெனச்சப்போ இன்னு ரொம்ப நிம்மதியா இருக்கு கவுச்சி செய்ற அன்னைக்கு நா எனக்கு ரெஸ்டுப்பா
பரவால்லமா உனக்கு ஆச்சு அப்டியாச்சு லீவ் கெடைக்குது எனக்கா அப்பதா எ வீட்ல உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க போட்டி வாங்கினு வரட்டுமா அத வாங்கினு வரட்டுமா இத வாங்கி வர ஆனா அந்த போட்டி எல்லா சுத்தம் பண்றதுன்னு ஒரு இ ருக்குது பாரு அது சுத்தம் பண்ணிட்டு அதுக்கப்றோ நம்ம சாப்பணுன்னுபோது இல்ல அப்டியே கொடுமையான ஒரு விஷயமா இருந்தது கையெல்லா நாத்தமா அடிக்குதா அத க்ளீன் பண்ணும்போது அடிக்கிது அந்த நாத்தல்லா அப்பறமா சாப்பாடு சாப்டும்போது அப்டியே ஒரு ஓரமா ஒமட்டிக்கிட்டு வருது இந்த
அயோ சொல்லம் போதா நா எங்க மாமியார் வீட்லல்லா அந்த போட்டி இது செய்றாங்க அவ அந்த குடல்ல க்ளீன் பண்றாங்க அவ்ளோ சூப்பரா அத க்ளீன் பண்றாங்க அத பாக்கும் போதே ஆசையா இருக்கு நம்ம இப்டிதா க்ளீன் பண்ணுவோ இதெல்லா சொரண்டி எடுத்துருவோ இது வந்து இப்டி அந்த பல் இந்த டேப் இருக்குல்ல அந்த டேப் இதுல அதுல அந்த ஹோ சின்னதா இந்த ஹோல் மாரி ஒண்ணுதா அதுல சொறிவிடுறாங்க தொடப்ப குச்சி வச்சு ஆ அத ஒரு குத்தி குத்தி உள்ள உட்டு திரும்பி ரிவஸ்ல எடுத்து உம்மையா அத க்ளீன் பண்றத பாக்குபோது இப்டிலா க்ளீன் பண்ணாதப்பா நம்மளுக்கு அந்த ஸ்மெல்லே வராம இருக்கு அப்டிங்கறாங்க அந்த மாரி க்ளீன் பண்ணிப்பாங்க ஸ்மெல்லு இல்லாம
அது மாதிரில தா க்ளீன் பண்றே ஹ கிளீன் பண்ணிட்டு அது இல்லாம நா என்ன பண்ணுவேணா கத்திய உள்ள விட்டு கிழிச்சே கிழிச்சடுவே அந்த கொடல் வந்து அந்த கேப்பே இல்லாத மாரி நா ஃபுல்லாவே கிழிச்சு எடுத்துருவே நானு ஏன்னா எதுமே இருக்க கூடாது ஆனா அது கிழிசெல்லா எடுத்து அதெல்லா க்ளீன் பண்ணும்போது அதுக்கப்பறோ அந்த கைய அடிக்கு பாருங்க நாத்தோ ஐயோயோ அதுக்கப்பறோ சாப்புடணும்ன்ற ஆசையே போயிடு அதுக்குதா இந்த பொண்ணு வேற மூள கேட்டுட்டு இருக்குதா எப்டி அந்த மூள செய்யறதுன்றத யூடியூப்ல பாத்தே பாத்தா அந்த கையில வச்சுனுக்குறாங்க கொழ கொழ கொழன்னு இருக்கு அதுல இருக்கிற நரம்பு ஒண்ணு ஒன்னா எடுக்கணும்மா அந்த மூள ஃபுல்லா நரம்பாத தங்குது அந்த நரம்பு எப்டி எடுக்குறது அத வேற ஊசிய வச்சு குத்தி குத்தி எடுக்கணு போல இருக்குது அது எப்டி செய்யறதுன்னு தெர்ல செரி உங்களுக்கு எதுக்குமே கேட்டா தெரியுமேன்றது அதுக்காக தா கேட்டே நீங்க தா வித விதமா செய்றவங்களாச்சே
அது அவங்க எ மாமியார் செய்வாங்க நா எனக்கு அதெல்லா தெரியாது செய்யறது நம்மளுக்கு தெரிஞ்சது ஏதோ சிக்கன்னு சொன்னா செய்வே மீன் சொன்னா செய்வே அதில மிஞ்சி போன அந்த ஏரா இல்ல அதுகூட எங்களுக்கு அது கூட எங்க ஊர்ல எல்லா கெடைக்காது கடல் ஐட்டோலா கெடைக்காது அதனால எங்களுக்கு சிக்கனே போது அதுலே நாங்க வெரைட்டி வெரைட்டியா செஞ்சு சாப்ட்டுக்கறது மாமியார் வீட்டுக்கு வந்தா மட்டு தா இதெல்லா அத ஓட தலக்கறிலா நாங்க எதுவு தொட் தொட்டு கூட பாக்க மாட்டே அது வேற ஏதாவது இப்ப தா தெரியுது நீங்க சொல்லி தா தெரியு அதக்குள்ள நரம்பெலா இருக்கு எடுத்து சாப்பிட்ணுன்ற எடுத்துட்டு கிளீன் பண்ணனும்னு நா நெனச்சே அப்டியே நாளா கட் பண்ணி கொடுப்பா ஏன்னா அவனே சுட்டு அதெல்லா வேக வச்சு இது பண்ணி தரா இல்லையா செரி அப்டி அப்டியே கட் பண்ணி அப்டியே வேக போடுறதுன்னு நெனைச்சே பாத்தா நீங்க சொல்லு போதுதா இவ்ளோ வேல இருக்குதா அவ்ளவுதா அது இல்லாம அது ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்குமாமே
தெரியல நா வாங்கி செஞ்சதெல்லா கெடையாது இப்ப இந்த பொண்ணு அத பாத்துட்டு கேட்டுட்டு ஆ எனக்கு அதே மாதிரி செஞ்சு கொடுனுது
சா விபரீதம பொண்ணு மீன் தலத்தின்னு சாப்டு பா்த்தருக்கே இப்ப என்ன ஆடு தல சாப்பிடணும்னு ஆச வந்துறு
அதா அந்த மூளைய போய் சாப்பிட்ணுன்னுது அத கொழ கொழன்னுக்குது அத வேற அந்த நரம்பு வந்து மூள ஃபுல்லா நரம்பாதது அத வந்து ஊசி வச்சு வச்சு வச்சு அந்த நரம்பு மொத்தத்தயு எடுத்துடுறாங்க எடுத்துட்டு சும்மா அப்டியே டேப்ப தொறந்துவிட்டு கையிலேந்த மூளை எப்டியே பிடிச்சி லைட்டா அலசிட்டு அத வெட்டெல்லா மாட்றாங்க
றது தெரியு ஆனா உள்ள இந்த மாதிரி கிளீன் பண்ணணும்ன்றது எனக்கு தெரியாது எனக்குன்னா செ கழுவிட்டு கொடுத்துருவாங்க அத வந்து நாலா கட் பண்ணி உப்பு மெளகத்தூளு மஞ்சதூளு அப்பறோ அந்த கொஞ்சோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம மீன் வர க்குறோ இல்லியா மசாலா போட்டு அந்த மாரி உப்பு போட்டுட்டு அது அத ஒடையாம இருக்கிறதுக்கு லேசா திருப்பி திருப்பி வுடுறாங்க ஒடையாம அப்டியே லேசா திருப்பி வுடுறாங்க அது திருப்பி வுட்டு அது நல்லா அந்த நல்லா வெந்துடுது நம்ம அத எடுத்து சாப்டும்போது சாஃப்ட்டா இருக்கு நா அது செஞ்சு நா செஞ்சுருக்கே ஆனா வாங் கிளீன் பண்ணி குடுப்பாங்க எல்லா ரெடி பண்ணி மசாலா போட்டு அத வறுத்துரும்பாங்க
ஆனா இவ எடுத்து காட்டுனது எப்டி இருந்துதுன்னா அந்த மூள அது மாரி பண்ட்டாங்களா அதுக்கப்றோ வெங்காயோ ஒரு கால் கிலோ கிட்ட வெட்டி வெச்சிருக்காங்க பச்ச மொளகா இஞ்சி பூண்டு எல்லாத்தையு குட்டி குட்டி குட்டி குட்டியா வெட்டி எல்லாத்தையு வதக்கி அ முட்ட ஒரு ரெண்ட ஒட ச்சு ஊத்தி பொரியல் மாரி பண்ட்டு அது கூட கடைசியா இதியு இந்த மூளை யு போடுறாங்க
ச்சு நாத்த அடிக்கு அதுவு நாத்த அடிக்கு இல்லியா
அதுதா அதியு போட்டுட்டு அதுல லைட்டா ஆ மஞ்சத்தூளு சீரகத் தூளு மெளகுத்தூளு எல்லா போட்டு பொரியல் மாரி போட்டு பெரட்றாங்க அத பாத்துட்டுதா இந்தப் பொண்ணு எனக்கு இது மாரி செஞ்சு குடு அப்டின்ற மாரி கேட்குது ஐய்யயோ அத பாக்கதுக்கே கொழ கொழனு இக்கிது அத போய் நம்ப எடுத்து எப்பட்றா செய்யுணு அப்டின்னு தெரியிலியே அப்டின்ற அதுக்காகதா சரி உங்ககிட்ட கேட்டனா தெரியுமேன்றதுக்காகதா போன் பண்ணுனே
கிளீன் பேணா பண்ணிட்டு இந்த வேணா செஞ்சு சாப்டு செஞ்சு பாருங்க எனக்கு அப்டி தா போட்டு குடுப்பாங்க உப்பு மொளகாத்தூளு மஞ்சத்தூளு போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நம்ம சும்மா மீன் வறுக்குற மாரியே தா வறுத்து குடுக்றாங்க அந்த மாரிதா ச எல்லா போட்டு போட்டிங்கன்னு கேட்டா இதுதா சொன்ன இதுதா நா ஆனா அது போட்டு வச்சுருவாங்க எனக்கு எல்லா ரெடிபண்ணி வச்சுட்டா நா ரெடி பண்ணிட்டே பாரு நீ போய் அப்டியே ஏத்தி எறக்கிடு அப்டிம்பாங்க அதனால அப்டின்னு நா ஒன்னொன்னா இது பண்ணுவே எனக்கு இந்த இந்த நெரம்புல்லா இருக்குங்கிற விஷியோ இப்போ சொல்லிதா தெரியு அதே
ஆமா இதுலயே நரம்பு இருக் கு அதே மாரி அந்த எறா இருக்குல்ல எறாவுடைய அந்த ஒ டம்புல மேல் பகுதியிலியுமே வந்து நரம்பு மாரி இருக் கு அந்த நரம்பையு எடுக்கணுமா எடுத்துட்டு தா செய்யணுமா நம்ம எடுக்காம செய்ய கூடாது அத எடுக்காம செஞ் சாதா நமக்கு வந்து இந்த ஃபுட் பாய்சன் மாரி ஆகுறதா எறா சாப்ட்டா
ஓஹோ ஓஹோ
அந்த மேல் பகுதியில வந்து லைட்டா கீரல் போட்டு அந்த நரம்பயு எடுக்குறாங்க
புரியுது புரியுது ஆ மேல இருக்கு அந்த கீழயு இருக்கும்ல லேசா அத அந்த குச்சி வச்சி க்கிறது எல்லா அது ஆப்ரேஷன் பண்ற மாரி ஒரு கத்ரிக்கோளு அது அந்த குச்சி இதெல்லா ஒக்காந்துனு எல்லாத்தையு எடுத்து வச்சுட்டு அத க கட் பண்ணி அத பண்ணி அதெல்லா அந்த வேலலா ஒழுங்கா செஞ்சி அத அத உருப்படியா கத்துக்கிட்டே கிளீன் பண்றதுக்கு மீனலா கூட மா வீட்ல அங்க கடையிலியே கிளீன் பண்ணி வாங்கிட்டு வந்துருவே வாங்கிட்டு வந்து இங்க என்னவோ உப்பு போட்டு தேய்ச்சா போய்டுனு சொன்னாங்க நா அத வச்சு நா தேய்ச்சிகிட்டு இருக்கே மத்தபடி அந்தளவுகுலா எனக்கு செய்யலா தெரியாது மீன் கிளீன் பண்றது கூட எனக்கு தெரியாது அந்த அளவுக்கு நா பண்ண மாட்டே சேரிப்பா டைம் ஆகுது போய் சமையல் வேலய பாருங்க மணி ஒன் ஆய்டுச்சு
சரி சரிப்பா சரி நா அப்பறமா பேசுறே வெக்கட்டுமா